கம் தோழி
வணக்கம் தோழி என்ன பண்றீங்க
இருக்கே தோழி நீங்க என்ன பண்
இல்ல ஆமா தோழி நீங்க சாப் டீங்ளா
அ ஆமா தோழி சப்பாத்தியு முட்டக்கறியு
செர் தோ நீங்க பண்ணதா? நீங்க பண்ணதா தோழி?
தோழி
எப்டி பண்ணீங்க?
சப்பாத்தி வந்து மாவு பெசஞ்சு பண்னேன் தோழி முட்ட கறி வந்து முட்ட ஆவி வெ ச்ட்டு அதுக்கப் றோ ஒ ஆனியன் சாப் பண்ணி ஆனியன் ம் மல்லி எல அதுக்கப்புறோ கொஞ்சம் மசாலா சே ஆ போட்டு அ பாயில் பண்ண எஃக்க வந்து போட்டு கிண்டி எடுத்தா
ஓ செரி தோழி செரி தோழி. எல்லாரும் சாப்ட்டாச்சா? நா எங்க வீட்ல வந்து நைட்டு் வந்து தோ சையு தொவையலும் தோழி
ஓகே தோழி
நீங்க சாப்டுருப்பீங்களா இதெல்லாம்?
ஆஹ் நாங்க மோஸ்ட்டா இந்த தோசை அப்படில்லாம் எடுக்க மாட்டோம் தோழி. மாவு அவ்வளவா எடுக்க மாட்டோ
செரி தோழி சரி சரி
சப்பாத்தி, நானு, நூடுல்ஸ் அந்த மாறி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டா இருக்கு
செரி தோழி சரி தோழி நைட்டு வந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்டி இட்லி சாப்பட முடியும் டின்னர் தான தோழி.
ஆஹ் டின்னர் தான் தோழி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படி சொல்ல வரேன் தோழி. ம் ம் ஒகே கெட் பாக்
நாளைக்கு வருவீங்களா தோழி?
எங்க தோழி உங்க வீட்டுக்கா?
சரி எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்காங்க
ஆமா தோழி நான் டெய்லியுமே காலேஜ் போவேன் என்னோட வேலையில நான் எப்பவுமே கரெக்டா இருப் இருப்பேன் தோழி. ஆனா எனக்கு ஒரு அஞ்சு ஃரெண்ட்ஸ் இருக்காங்க தோழி அந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸுமே இம்பர்ஃபெக்ட். நான் வந்து காலேஜ் போனாலே வந்து இந்த படிப் படிப்பு, நோட்ஸ் அசைன்மென்ட்ஸ் எல்லாத்துலயுமே பர்ரபெக்ட்டா இருப்பேன் ஆனா அஞ்சு பேருமே இம்பெர்ஃபெக்ட்டா இந்த கார்ட்ஸ் வெளையாடிக்கிட் ட்டு, கதை பேசிக்கிட்டு, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு, தூங்கிக்கிட்டு இந்த மாதிரிதா தோழி இருப்பாங்க. ஆனா நான்
எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் அப்படி இருப்பீங்கன்னு தோணுது. அவங்க அஞ்சு பேரும் பர்பெக்ட்டா இருப்பாங்கன்னு தோணுது தோழி
தோழி லோ மக்கள் பசங்க கூட நா ஃப்ரண்டஸ் வச்சுட்டு நா படுற கஷ்டோருக்ல தோழி கஷ்டத்தல்லா பாத்தா நீங்க அழுதுருவீங்க தோழி ஆனா வந்து என்ன செய்ய அவ்ங்களுக் என்னே அவ்ங்களுக்கு பண்ணி நானுமே வந்து இருக்கே தோழி நீங்க என்ன நெனைக்கிறீங்க இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ பத்தீலா
மோஸ்டா இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ்லா கண்டுக்குறதில்ல ஆமா மா மா நமக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு அப்றோ எந்த மாரி பட்ட ஃப்ரெண்ட் போலி
ஓ அப்டி உங்களுக்கு யாரு தோழி ஃப்ரெண்டு
அப்டி எனக்கு வந்து கா ஸ்கூல்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்க தோழியா இந்த மாதிரி அப்டி கண்டிணியாய்ட் இருக்கு
ஓகே அவ ரொம்ப நல்ல மனசுல்ல ஃப்ரெண்டா இருப்பா கண்டிப்பா
இல் தோழி இல்ல தோழி எப்படி சொல்றது தோழி கேரிங் இருப்பா அதே
ஆஹ் ஓஹ் அப்டி தோழி நீ இந்த ஆட்டிடியூட எதுல பாத்தி ஏன்னா நெறைய இடத்துல நீங்க இந்த மென்ஷன் பண்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது
எப்டி சொல்லத்துக்கு அது ஆட்டிடியூட் அவங்க துல தெரியு ஃபேஸ்ல
பேஸ்ல பாத்தாலே ஆஹ் ஆனா இப்போ அவ லீவு டோன் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு வந்து அப்துல் கலாம் சொல்லிருக்காரு தோழி நம்ம வந்து ஒருத்தர முகத்த பார்த்து ஜட்ஜ் பண்ண கூடாது அவ்ங்க உள்ள இருக்க மனச பாத்து ஜட்ஜ் பண்ணனு தோழி அது அவ்ங்க ளுக்கு
கண்டிப்பா தோழி அதுதா ஏ ஃப்ரெண்டுக்கு நானு சொல்ல புரியிறே ஆனா அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது தோழி ஆஹ் மா மா யாரயு வந்து மனசளவுக்கு கஷ்டப்படுத்தக்கு அது மூஞ்ச பாத்து எதுவுமே தெரியாது அந்த மாதிரி கண்டிப்பா நீ கல்யாண ஆய்டுச்சா
இல்ல தோழி நா படிச்சிட்ருக்கே எம் ஃபில் படிச்சுட்டுருக்கே தோழி
செரி செரி தோழி
நீங்க என்ன படிச்சிட்ருக்கீங்கா எம் ஃபில் படிச்சிட்டு வந்து என்னோட பாதர் வந்து ஐ டீ ஆஹ் எந்த வேலை பாக்குறதுனால எங்களுக்கு வந்து பிஸ் பிஸ்னஸ் பண்றாங்க தோழி அதுல நான் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கே
சரி சரி சரி தோழி நானும் படிச்சுட்டுதான் இருக்கேன் தோழி நான் வந்து ப்யூர் சயின்ஸ் படிச்சு இப்போ வந்து எம் பி எம் பி பி எஸ் படிச் ட்டு இருக்கேன் கூடி சீக்ர டாக்டர் ஆயிருவேன்னு சொல்லி கண்டிப்பா வாங்க உங்களுக்கு மெடிசன் போட்டு தருவேன்
அண்ணன் தோழி எனக்கு பர்ஸ் நல்லா ஒரு டாக்டர் தெரியும் உம் என்னோட உயிர நான் பாதுகாப்பன்ல தோழி அதனால தெரில தோழி நான் வந்து ரொம்ப பாத்து நல்லா படிச்ச டாக்டரா வந்து ஃபைன் பண்ணிதான் நான் எப்பவுமே காணிப்பேன் கொ டக்குன்னு இந்த லோக்கல்ல எல்லா டாக்டர் ஆவங்கள தோழி அவங்களல்லாம் நம்ப மாட்டேன் தோழி அவங்க என்ன படிச்சு காலேஜ்ல கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தவங்கல்லாம் டாக்டர் ஆயிரும் முடியுமா தோழி கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி கண்டிப் இப்ப ஏன் ஃபிரண்ட்ஸ் எக்ஸாம்பிள் எடுக் இந்த காலேஜ்க்கு எது க்கு வாராங்கனே தெரியாது வருவாங் தா உக்காருவாங்க போவாங்க ஆனா நா அப்டி இருக்க மாட் டேன் பர்ஃபெக்ட்டா இரு அவுங்க எதுக்கு அந்த தே அஞ்சு பேரு இருக்காங்கன்னு எனக்கே தெர்ல தோழி
அவுங்கள்ட கேட்டா உங்கள பத்தி ம் ஓ சேரி தோழி சேரி சேரி அப்ப நீங்க தனியா இருக்க வேண்டியது தானே தோழி
ஆனா வந் து நா இல்லனா அவுங்க ஒழுங்கா வரமாட்டாங்க நா தா எல்லாமே அவங்களுக்கு சொல்லி தந்து இருக்கே என்னால ஒரு அஞ்சு பேர் நல்லா இருந் னா எனக்கு புண்ணியோ கெடைக்குல தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா சேரி சேரி சேரி
வேற என்ன தோழி என்ன தோழி சொல்லுங்க
உங்ளுக்கு லவ்வர் எதாது உண்டா தோழி
ஆ இல்ல தோழி நா வந்து எப்வுமே வந்து ஆ இன்டிபெண்டண்டா
ஓ ஓ சரி இப்ப யாராது வந்து உங்ககிட்ட காதல் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா தோழி
கண்டிப்பா இல்ல தோழி கண்டிப்
செரி செரி ஃபியான்சி இல்லனு சொன்னீங் ப்ரௌடா ஆக்கனுனு நெனைக்கறீங்க என்ன விஷயம்
ஆள் இல்லன் சொன்னீங்கல தோழி ப்ப ஆள்ருக்குன்னு சொல்றீங்க
தோழி பேரன்ட்ஸ பிரௌட் பண்ணனு தான தோழி சொன்னே பாட்னர் இல்ல தோழி நீங்க ஏ எப்புமே பாட்னர் பாட்னர்னே மைன்ட்ல வச்சுக்கறீங்க ஆ ஆ சேரி தோழி
ஓகே நீங்க போடுவீங்ளா தோழி ஃபர்தா போடுவீங்ளா இல்ல ட்ரெஸ்
இங்கியு எப்போதுமே வந்து கேல் தா தோழி ஆனா வந்து என்னோட ஃப்ரெண்ட் க்கா தோழி அவ மைண்ட் செட் எப்டின்னா கொஞ்ச நாள் வந்து மாடர்னா இருக்கற மாறி நடிப்பா மாடர்னா இருக்கற மாறி பண்ணுவா அப்றோ வந்து பாத்தா ஃபர்தா ஃபர்தா ஃபர்தா சொல்லுவா அதுக்கப்ற ரெண்டுமே இருக்காது அவுத்து போட்டுட்டு திரிவா அப்டி தா தோழி அவ இருப்பா செரி ரெண்டுமே பின்ட்ரஸ்ட் மாடல்ல த்டிக்கா இருக்கேன்னா அஸ்த் டிக்கா இருக்கேனானு வந்து கேப்பா திரும்ப
ஓ செரி தோழி செரி செரி வீட்ல எல்லாரு தூங்கியாச்சா தோழி
இல்ல தோழி அங்க எல்லாரு தூங்கிட்டாங்களா இங்க வந்து நைட் டானிக் நாங்க வந்து பிஸ்னஸ் ஃபேமிலி தோழி ஷோ எங்களுக்கு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்மே ஒர்க் இருக்கு ஸ்லீப்பிங்கெல்லா டைம் க்காது இருந்தாலு நாங்க
செரி செரி செத்ராதீங்க தோழி டப்புன்னு பா த்து
ம் ஆனா வந்து எங்ளுக்கு வந்து அதுலதா தோழி ரொம்ப இன்ட்ரஸ்ட் பிசினஸ் ஆ நாங்க வந்து நெறய ஆஃப்னேஜ்க்லா ஹெல்ப் பண்றோ தோழி ஏன்னா எங்கள்ட்ட வந்து ருவா அதிகமா இருக்கனால நாங்க எல்லா மே ஹெல்ப் பண்ணி அப்டி எங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாதா நாங்க எல்லாரு இருப்போ எங்க வீட்ல
நீங்க உங்க பெருமய நீங்க சொல்லக்கூடாது
தோழி நம்ம பெருமைய நம்ம சொல்லாம மத்தவங்கலா தோழி ஸ் சொல்லுவாங்க
அவங்களுக்கு தானே ஓ அப்டி சொல்ல வரிங்களா தோழி கரெக்ட் தா எனக்கு இப்தா என் பெருமைய எனக்கு சொல்ல வருது நால்லா அவ்ளோ தா தோழி
ஓ
ஆ சொல்றதுக்கு நெறைய இருக்கு ஆனா இப்ப சொல்ல முடில்ல
ஓகே தோழி கண்ணு பட்ருன்னு நெனைக்கீங்களா
ஆமா கண்டிப்பா செல பேர் கண்லாம் பட்டுச்சு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் அப்றோ நீங்க என்ன நெனக்கிறீங்க தோழி லைஃப்ப பத்தி
லைஃப் ஒரு ரோலர் கோஸ்டர் மாரிதா
ஆ ஏன் தோழி நீங்க இங்க போனிங்ளா பொருகட்காட்சிக்கு போனீங்களா ரோலர் கோஸ்ட்ல
தோழி தொடக்கனுன்னு ஒன்னு ந்தா முடிவுனு ஒன்னு இருக்கும் கண்டிப்பா வாழ்க்கைல
க்குமே தெரியு எனக்குமே தெரியு எல்லா பெறந்தவங்களா சாவதா போறோம்
சொல்ல தோழி இப்ப நிம்ம வந்து வாழ்க்கையில ஒரு இத பாக்றோன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு தோல்வி இருக்குன்னு சொல்றே இப்ப ஒரு காதல் விஷயம் எமோ இல்ல ஒரு
நீங்க ஏ தோழி ஆ உனா காதல் காதல் காதல்னே எடுக்கு றீங்க எனக்கு அது புரிய மாட்டி
இந்த தொழில்ல நெறய அடிப்பட்ருக்கே தோழி அதனால தா சொல்றோ
ஏ என்னச்சி தோழி கீழ விழுந்திங்கங்களா
என் அனுபவத்துல சொல்ற
ஓ கேக்குது கேக்குது இப்டி காதல் பண்ண எல்லாமே கீழ விலுவாதா எனக் கு இந்த கான்செப்ட் புரிய மாட்டேக்கி நீங்க அக் அடிபட் இருக்கீங்க சொன்னீங்களா அதா காதல் பண்ண எல்லாரு கீழ விழு வதா
இல்ல தோழி அப்டி நீங்க வந்து முட்டா மாரி பேசாதீங்க உங்களுக்குத்தா உம் உங்களுக்கு மூல வந்து தலயில இருக்க இல்ல முட்டில இருக்கா தோழி
தலையில தா தோழி இருக்கு நா டுவென்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஷ்னஸ பத்தி யோசிச்சி யோசிச்சி என்னோட பிரைன் எப் பவுமே நல்லா ஒர்க்காவு ப்ளட் நல்லா சப்ளே
ஓ செரி தோழி செரி சூப்பர் சூப் பர் செரித்தோழி வேற என்ன தோழி சொல்லுங்க
ஆஹ் என்ன தோழி ஆஹ் என்ன தோழி
வெளிய எங்கேயாது போனீங்களா தோழி
ஆஹ் நா இன்னக்கி மார்னிங் தா இங்க ரீச் ஆன தோழி டூ டேஸா துபாய்ல ஒரு சின்ன ஒர்க் இருந்து அது முடிச்சுட்டு மார்னிங் ரீச் ஆயி இன்னக்கி ஆனா இனி டூ டேஸ்க்கு கொஞ்ச ஃப்ரீ துபாய் போயிருந்தே ஆ இன்னைக்கு மார்னிங் ரி ழி இன்னு டூ டேஸ்க்கு ஃப்ரீதா தோழி அதுக்கப்றோ ஒரு ஹைதராபாத்ல ஒரு கிளைன்ட் மீட்டிங் உண்டு
ஓஹ் ஓஹ் செரித்தோழி செரி உங்கள நெனச்சி பெருமயா இருக்கு தோழி
தேங்க்யூ தோழி தேங்க்யூ எனக்கே நெனச்சு ரொம்ப பெ பெருமயா இருக்கு நீயா அப்
பாத்து தோழி பாத்து பாத்து ஆஹ் செரி தோழி செரி
செரி நம் இனம் முடிந்து விட்டது தோழி செரி தோழி நன்றி வணக்
ஆஹ்